ஹலோ வணக்கம் நண்பரே ஆ வணக்கம் நண்பரே எப்படி இருக்கிறிர்கள் நானா நல்லா இருக்க சாப்ட்டிங்ளா
சாப்ட்ட நண்பரே பின்னாடி வாய்ஸ் ரொம்ப இருக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்ச அதிகமா இருக்கு நண்பரே
டி வி சவுண்ட் கேக்குதுன் நெனைக்கிற நண்பரே
ஓகே நண்பரே நீங்க சாப்ட்டிங்களா நண்பரே
ஆ நாங்க சாப் டேன் இங்க லெமன் சாப்பாடு சாப்ட்டேன் நீங்க என்ன சாப்ட்டிங்க
நா வந்து தோசதா நண்பரேஸ் சாப்ட்ட மத்யான சாப்பாடு இன்னொ சாப்பிடணு இனிமே தா
நானு அத மதியான சாப்பாடு காலைல சாப்பாடு ரெண்டு சேந்து சாப்ட போறே
ஓகே நண்பரே ஓகே நண்பரே நண்பரே நீங்க எதனாவுது ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரஸ்டடா இரு பிங்க
நா கிரிக்கெட் என்பது எனக்கு ரொம்ப புடி
என்ன மாரி பிளேயர் அதுல அதாவது பேட்டிங் செய்வீங்களா பேல்டிங் போலிங்கா பவுலிங் ல் எத்தனை வகைகள் இருக்கிறதுன் தெரியு உங்களுக்கு தெரிந்த ஒரு நான்கு வகைகள் கூறுங்க கேட்போம்
எனக்கு அந்த அளவுக்கு தெரிய நான் அந்த அளவுக்கு பெரிய பிளேயர் இல்லை நண்பரே ஆனாலும் எனக் தெரிந்தவரை நான் கூறுகிறேன் ஸ்பின்ர் ஆஃப் ஸ்பின்னர் யாக்கர்ஸ் உல்ட்டோசஸ் ஆஹ் இதெல்லாம் எனக்கு தெரிந்தது நண்பரே இதுல யார்க்க சாட்ஸ் நான்தா போடுவே உம்
யாக்கர் அதாவது விறல்களை எப்படி வைத்து போன டும் நண்பரே கொஞ்சம் தெளிவாக சொன்னால் கேட்கலாம்
விரட் ஜல்லை
அதாவது ஒரு ஒரு பந்தை போடும்பொழுது நம் விரல்களை அருமையாக இரண்டு விரல்களை இருக்க வேண்டும் ஒருவர் விரல்களை வைக்க வேண்டும் அந்த மாரி ஒரு நக் இருக்கும் அல்லவா நண்பரே அந்த மாரி விரல்களை எப்படி படி வைத்து நம் போஸ் அழுத்தமாக கொடுத்தால் நம் பந்து செல்லும் அதை பத்தி கூறுங்கள்
இர இரண்டு விரல்களை மேல் நோக் க்கி வெழுத்து விட்டு நமது ஆ அங்களை லைட்டாக திருப்பி போஸ் கொடுத்தோம் என்றால் முன்னே செல்லும் பந்துகள்
ஓகே நன்பரே நீங்கள் பெரும்பாலும் எப்பொழுது விளையாடுவீர்கள் நண்பரே
ஆம் நண்பர்களுடன் ஆ எப்பயாவது விளையாடுவேன் மாதத்தில் ஒரு முறை
உம் அதாவது வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே ஆனால் விழையாடுவிர்களா
அந்தளவுக்கு இங்கே எவனும் வரவில்லை நண்பரே
உங்கள் நண்பர்களுக்கு வேலை இருக்கலாம் அதனால் நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை விளையாடுவீர்களா நண்பரே
ஆமாம் நண்பரே அனைவரும் வேற ஒரு காலேஜில் சேர்ந்து விட் டார்கள்
ஓ நீங்கள் காலேஜில் படித்து வருகிறீர்களா நண்பரே
ஆமாம் நண்பர் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்
நானும் காலேஜ் தான் நான் இப்பொழுதுதான் செகண்ட் இயர் போக போகிறேன் நண்பரே
நானும் செகண்ட் இயர் போக போகிறேன்
அருமை அருமை நண்பரே
காலேஜ் நண்பரே
அதாவது வந்து அது பல்லாவரத்தில் இருக்கும் வேல்ஸ் காலேஜ் என்று அழைப்பு பார்கள் நண்பரே நீங்கள் சேர்ந்திருப்பது
நான் அமித் யூனிவர்சிட்டி என்பது ஈசியா கானத்தூரில் இருக்கும் நண் அங்கே இருக்கிறது
பரே மிகவும் தூரமாக இருக்குமே எப்படி சென்று வருகீறீர்
எனக்கு சுமார் ஒரு இருவது கிலோமீட்டர் இருக்கும் நண்பரே ஆனால் தினமும் இரு சக்கர வாகனத்தில் சென்று வருகிறேன் உம்
காலையில் எத்தன மணிக்கு கிளம்பீர்கள் நண்பரே
காலையில் ஒரு இட் ம் ஏழ் ஏழட்ர மணிக்கு இருந்து கெளம்புனால் நன்றாக இருக்கு
அப்படியா நண்பரே ஏழ்ட்ர மணிக்கு ஏழ்ந்து கெளம்புனால் நீங்கள் எத்தன மணிக்கு அங்க போய் சேருவீர்கள்
அ எட் எட்டு எட்டு பதினைந்து எல்லாம் சென்று விடுவேன்
அப்படியா நண்பரே ஓகே நீங்கள் அந்த பேருந்தை ஓட்டும் பொழுது உங்களுக்கு ஏதாவது கடினமான நேரங்களில் ஏற்படும் ஏதாவது தொல்லைகளை சொல்லுங்கள் கேப்போம்
ஆ நமது ஓயம்மாரில் இருக்கும் டிராஃபிக் பற்றி நாம் கூற வேண்டும் என்றால் சத்தியபமாவின் பேருந்துகள் வந்து என்னை தொல்லை செய்யும்
ம் நீங்கள் ஓட்டும் பொழுது அதாவது இந்த தூசி கண்ணில் படுவது
அதனால் நான் ஹெல்மெட் போட்டுக் கொள்ளுவேன்
ஆ உங்களை காக்க நீங்கள் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு அருமையாக ஓட்டுவீரா நண்பரே காலையில் காலையில் பெரும்பாலும் வெயில் இருக்காது என்று நான் நினைக்கிறேன் அப்படியா நண்பரே
ஆம் வெயில் இல்லை என் உம் என்பது அது ஒரு சிறந்த அ அட்வான்டேஜாக இருந்தாலும் ஆ டிராபிக் என்னை போட்டு வறுத்து விடும்
ஓகே நண்பரே புரிகிறது உங்கள் வேதனை எனக்கும் புரிகிறது நானும் வந்து சேரி நான் எ கல்லூரிக்கு செல்லும் பொழுது நானும் வந்து பேருந்தில் தான் ச்சி பேருந்தில் இல்லை நான் வந்து ட்ரெய்னில் செல்லுவேன் நண்பரே
நல்லது நல்லது நன்
அதாவது சுமார் ஒரு அர மணி நேரம் நான் அந்த ட்ரெயினில் செல்வதாக இருக்கும் ஏனென்றால் இங்கிரு ருந்து பல்லாவரம் போவதற்கு அர மணி நேரம் ஆகும் அதாவது ட்ரெயினில் சென்றால் தான் எங்களுக்கு நேரம் கரெக்டாக இருக்கு வேற அதாவது பேருந்தில் இல்ல நீங்கள் சொன்ன மாரி பெரிய கனரக வாகனம் இல்லை இரு சக்கர வாகனம் எடுத்துக் கொண்டு போனால் அது ஒரு மணி நேர கிட்ட ஆயிடும் நண்பரே அதனால் இதுதான் எங்களுக்கு டைம் சேவிங் ஆக இருக்கிறது அந்த காரணத் தினால் தான் நாங்கள் ட்ரெனில் செல்லுகிறோம் நாங்கள் நண்பர்கள் ஒரு ஐந்தாறு பேரு சேர்ந்துதான் தினமும் செல்லுவோம் நண்பரே ட்ரெயினில் ஏனென்றால் எல்லாம் ஸ்டேஷனிடம் வந்து விடுவார்கள் எல்லாம் ஒரே ஸ்டேஷனில் வந்துவிட்டு வராதவர்களுக்காக வெயிட் பண்ணிக் கொண்டிருப்பார்கள் பெரும்பாலும் நான் சீக்கிரமாக போய் என் நண்பரிடம் வெய்ட் பண்ணிக் கொண்டிருப்பேன் பிறகு அவர்கள் வந்தது பிறகு நாங்கள் எல்லாம் ஏறி ஆஃப்பனவரில் சென்று விடுவோம் தோழரே
நல்லது நண்பரே
ம்
ட்ரெயினுக்கு எவ்வளவு செலவாகும் நண்பரே நீங்க செல்லுவதற்க்கு ஒரு நாள்
அதாவது நண்பரே நாம் ஒரு ட்ரெயினில் போவதற்கு மட்டுமே ஐந்து ரூபா செலவாகும் தோ நண்பரே அதாவது ரிட்டர்னோட சேத்து எடுத்தால் உங்களுக்கு பத்து ரூபாய் தான் ஆகும் அந்த ரிட்டர்ன் என்பது காலையில் எட் டு முதல் எட்டு மணி வரை காலையில் எட்டு முதல் அதாவது நான் போவது எட்டு மணிக்கு தான் தோழரே அதாவது நா எடுக்கிற டைம் காலை எட்டிலிருந்து இரவு எட்டு மணி வரையும் அந்த டிக்கெட்டின் வேல்யூ இருக்கிறது அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை பத்ருவாதான் ஆகும் தோழரே
எனக்கு இரண்டு நாட்களுக்கு நூ ரூபாய் ஆகும் தோழரே
ஆ பரவாயில்லை தோழரே நீங்கள் வைத்திருக்கிறது நல்ல மைலேஜ் தர வண்டியாக இருக்கும் என்று நான் நெனைக்கிறேன் அப்படியா
ஆமாம் நண்பரே எப்படி நெனைத்தீர்கள்
ஏனென்றால் நீங்கள் இருவத்தி நாலு கிலோமீட்டர் உங்களுக்கு இரண்டு நாட்களில் போய்ட்டு வரவே உங்களுக்கு அம்பது கிலோமீட்டர் ஆய்விடும் இரண்டு நாட்களில் நூறு கிலோமீட்டர் ஆய்விடும் நூறு ரூபாய் போட்டால் உங்களு க்கு நூறு கிலோமீட்டர் எப்படி நூறுவாய் போட்டால் உங்களுக்கு நூறு கிலோமீட்டர் தாங்குகிறது
ஆ நூறுவாய்க்கு நான் போட்டா இரண்டு கிலோமீட்டராக இருக்கிறது ஆ இ இரண் டு நாள் வருகிறது ஆம் எனக்கு வந்து ஏழ் ஆ சுமார் எழுவதுலருந்து எண்பது வேரு வெளியவு மைலேஜ் தரு
அதாவ்து நீங்கள் வைத்திருக்கும் இருசக்கர வாகனத்தின் பெயர் சொல்லலாமா
ம் பஜாஜ் சி பி ஒன் டென் எக்ஸ்
பனும் இதை போல ஒரு வண்டி வைத்திருக்கார் அது பஜாஜு பிளாட்டினம் என்று அழைப்பார்கள் அது ஒரு லிட் டருக்கு எழுவது கிலோமீட்டர் தரும் எழுவத்தஞ்சு கூட தரலாம் அதைதான் அவனு வைத்திருக்கிறான் அதனால் அவனுக்கும் கவலை இல்லை
நன்கு நீயு அதை சர்வீஸ் செய்ய சொல்லுங்கள் நண்பரே ஆ நன்றாக பார்த்து கொள்ள சொல்லுங்கள் நான் ஒழங்காத பார்த் த்துக்கொள்ளவில்லை அதனால் இப்பொழுது எனக்கு மைலேஜ் சிறிது கம்மியாக தருகிறது
அவர் அதெல்லாம் நாம் சொல்லவே தேவையில்லை ஏனென்றால் அவர் வாரத்துக்கு ஒருதரவை வாட்ரு வாஷ் விடுவ தும் அதில் இருக்க ஃபால்ட்டைக் கண்டுபுடிப்பதும் மாதத்துக்கொரு தரவ சர்வீஸ் விடுவதும் என் று வண்டியை அருமையாக பார்த்துக் கொண்டிருக்குறதுனால அவர்களுக்கு இப் பொழுது எழுவத்தஞ்சு தருகிறது ஒரு லிட்டர்
நல்லது தோழரே இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைக்கு அது நல்ல வண்டி
ஆமாம் தோழரே நாம் அதிகம் காசு செலவு செய்து விட்டு அப்பறம் வந்து போக வேண்டும் என்றால் ரொம்ப கஷ்டம்தான் ஏனென்றால் ஆல்ரெடி நம்மளுக்கு எரிபொருள் கடைக்கவில்லை எரிபொருளின் திண்டாட்டம் ஆடுகிறது இந்த நேரத்தில் நாம் பெரிய பெரிய கனரக வாகனங்களை வாங்கிக்கொண்டு நூறு ரூவாய்க்கும் எரநூறு ரூபாய்க்கும் பெட்ரோல் போட்டால் அது பத்தாம போய் விடும் தோழரே அதனால் நம்ம அன் றாட வாழ்க்கையில் செய்யும் வேலை ரொம்ப பாதிக்கும் தோழரே
ஆமாங் தோழரே
அதனால் இந்த மாரி வாகனத்தை வாங்கி கொண்டு அதை அருமையாக ஓட்டலாம் தோழரே
நான் கடைசியாக நான் சென்னை சைடு வந்திருந்த பொழுது நான் மொத்தம் தொண்ணூத்தி ரெண்டு கிலோமீட்டர் நான் ஆ ஸ்டெண்டின்
அருமை அருமை தோழரே
அந்த தொண்ணூத்து ரெண்டு கிலோமீட்ரே எனக்கு நூறுவாய் பெட்ரோல தாண்டி எனக்கு வந்து இருந்தது
அதாவது எனக்கு ஒன்றும் புரியவில்லை தோழரே நீங்கள் நூறு வெறும் நூறு ரூவாய் போட்டு தொண்ணூத்தி நான்கு கிலோமீட்டர்
இல்லை தோழரே நான் இரண்டு எ சீ எரநூறு ரூபாய் போட்டிருந்தேன் ஆம் நான் கணக்கு பண்ண படி இங்க தொண்ணூத்தி ஆறு வேருக்கும் நான் பார்த்தேன் ஆ மேலும் இப்ப ஒழுது விருக்கும் எனக்கு வந்திருக்கிறது தோழி சுமார் ஒரு நூத்தி அம்பது கிலோமீட்டர் வரையும் வந்திருக்கிறது
ம் அதுதான் நீங்கள் சொன்ன கணக்கு படி பார்த்தால் உங்களுக்கு அது எழுவது கிலோமீட் டர் தரும் அல்லவா நீங்கள் சொன்ன நீங்கள் செரியாகப் பாதுகாக்கவில்லை என்றால் பத்து கிலோமீட்ரு உங்களுக்கு கொறைந்துவிடும் பத்து கிலோமீட்டர் கொறைந்துவிட்டா அறுபது கிலோ மீட்டர் தான் தரும் ஒரு லிட்டருக்கு ஒரு லிட்டருக்கு அறுபது தந்தால் நீங்கள் இரண்டு லிட்டர் இருரநூறு ரூபாய்க்கு இரண்டு லிட்டர் போட்டால் நூத் தி இருபது தரும் அல்லவா தோழரே அதைதான் நான் யோசித்தேன் நூறு ரூபாய்க்கு எப்படி தொண்ணூத்தி நாலு கிலோமீட்டர் வரும் எண்டு பரவாயில்லை தோழரே நீங்கள் நேரம் படிக்கும்போழுது அதை நன்றாகத் துடைத்து சர்வீஸ் பண்ணி செய்ங்க வண்டி என்பதை நம் அன் ராட வாழ்க்கையில் தேவைப்படுவ ஒன்று அது மனிதன் போலல்ல அதை எப்போதும் நாம் பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் அது ஒரு பொருள் பொருளை வந்து எப்பொழுதும் நாம் சுத்தமாக வைக்க வைக்கதான் அது வேலை செய்து கொண்டே இருக்கும் மனித தன் அப்படி இல்லை எப்படி உழுந்தாலும் அவன் திருப்பி வேலை செய்வான் அதுதான் தோழரே
நல்லது தோழரே நீங்கள் ஏதேனும் வ சக்கர வாகனம் வைத்திருக்கிறீர்களா
இல்லை தோழரே எங்கள் வீட்டில் ஒரே ஒரு இருசக்கர வாகனம் தான் இருக்கிறது அதுவும் ஸ்கூட்டி ஆக்டிவா என்று அழைப்பார்கள் தோழரே ஆக்டிவா சிக்ஸ் ஜி தோழரே சரி தோழரே நேரம் முடிந்து விட் என்று நினைக்கிறேன் உங்களுடன் பேசிய அருமையாக இருந்தது அடுத்த காலில் இணையலாம் தோழரே நன்றி